ஹலோ
ஆ அந்த பூன அப்டியே எங்கே மூணு பூனை ஒரு தாய்ப்பூனை வருவர ஒரு இது மாரி அசிங்கமா ஆயிடுச்சி ஏனே தெர்ல இந்த மாரி கருகரு ஆயு மூஞ்செலாம் வீங்கி
ஆ
கண்ணுலா அப்பிடி பிதிங்கி அப்டி ஆயிடுச்சு வயசான கெலவியா
அய்யய்ய
அப்புறம் ஒரு பெரியோர் ஆம்பள பூன வந்துச்சா ஆம்பளனா ஆம்பள அப்டி ஒரு ஆம்பள பூனயே அப்டி ஒருமாரி சிங்கம் மாரி இருந்துச்சு நடந்து வரும்போ உங்க ஆன்சி எப்ப வரும்
அன்சி வந்துட்டு ஒரு ஆர்ர ஆரேகால் அப்டி வரும்
அப்டி வருமா ஆரேகால் ஆவுமா ஏ கா வெளச்சிங் கிளாஸ் இருக்கா
ஆமா
ஓ என்ன ஆஃப்ரி காலேஜ் முடிஞ்சி ம் டயிரிங் டயிர் டயலரிங் கிளாஸ்க்கு எவ்ளோனுக்கேளு சாய்ந்திரம் எடுப்பாங்களா அவுங்க
சாயந்தரமா ஆ எடுப்பாங்க ஆஹ சாய்ந்திர எடுக்க மாட்டாங்க
ஏன்
அவுங்க சாய்ந்தரம் போயிடுவாங்கடி சனிக்கெலம சனிக்கெலம ஃபுல் டே அப்படி
தி சாய்ந்தரந்தான் நல்லா இருக்கும் சாய்ந்தரம் இருந்தா நான் காலேஜி விட்டு வந்துட்டு ஒரு அஞ்சு ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போய் கிளாஸ் கத்துக்கலா இல்ல
நீ சாயந்திரம் அவங்க எத்தன மணிக்கு ஒரு ரெண்டு மணி அப்டியெல்லாம் போயிருவாங்க
மதியானமே போயிருவாங்
ஆமா அவுங்க ஏ மத்தவ லீவ் இருக்ற டைமு பின்ன வந்துட்டு அர்ஜென்ட் ஏதோ ஒர்க் இருக்கும்ல சீசன் டைம்ல தா அவுங்க ஃபுல் டே இருப்பாங்க
உம்
ஹலோ ஆஃப்
கைல காசலில்லடி குட்ரி தர்ரே உம்
நீ சாயங்கால ரெண்டு மணி நேர ரெண்டு மணி நேர பழகிருக்கு சனிக்கெழம காலையில இருந்து நைட்டு வரை இருந்திறலா
இப்ப கூட வந்து கத்துனாரு சனவந்திருச்சு பாரு சலாங்க ஏ இப்ப நா வந்து நிக்றேன் வாசன வந் நா ஃப்ரியாதா அப்டியாக்கா ஹலோ என்னக்கா வன்றீங்க
நான சும்மா இருக்கேன நீ என்ன பண்ற
நா இப்பதா போய்ட்டு வந்ட்டே
எங்க போய்ட்டு வந்த
ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தே ம்மா கூட
அம்மாக் கூட வந்தியா மத்தியான என்ன சாப்பிட்ட
ஆ இல்ல என்ன பிரியாணி ஊருல எல்லா சவுக்கியமா ஏ சவுக்கியமா ஐயோஐயோ சல சொல்லி குடுத்தாங்களா சொல்லுங்க சிஸ்டர் வேற வேலை இல்ல சண்டை தான் வருவாங்க
சண்டே வருவாங்களா
சண்டே தான் வருவார்களா மண்டே சமயம் இங்கிலிஷ் சொல்லி கொடுக்குறாங்க கா ஆமா சேரிக்கா வேலைக்கு நல்லா லேர்னிங் நல்லா சனாக்கு நல்லா பாடுறது மேம் சொல்லி கூடுகறது பாத்தன்னா நல்லா இருக்கு உம் அப்படியே ரைமிங்க என்ன மத்தஜெனரேஷன்ல எப்படி சொல்லி் கொடுப்பாங்க அந்த மாரி செரி செரி தேங்க்ஸ் சாச்சி எங்க ஏ சாச்சி எங்க சாச்சி வெளிய நிக்கிறா கைமா இருக்கு வா பிரீயா எங்க வீட்டுக்கு வா சாப்பிடு
அய்யோ நானே இப்ப தாண்டி சாப்பிட்டேன்
வாறேன்னு வரவேண்டிதானே எங்க வீட்டுக்கு வீட்டுல சும்மா தனியா தானே இருக்க ஏன்
வீட்டு்ல என்னப் பண்ண வே பர்ஸ்டு எந்துருச்சேன் பெட்டு பெட். டோரா வேற என்ன வீ ட பாத்ரம் இருந்துச்சு பாத்தரம் கழுவுனேன்
ஹன் ஆம் போ.
ப்ப எங்க அம்மா வந்தது ஒன்ரை மணிக்கா.
அஹ காலேஜ் சிரியன்னு சால் இப்பதா எடுத்து வச்சி ஒ உங்களோட இதுக்குத்தா ஆசை அ நால ஏ நீ இங்க வரல அப்பிடினு கேக்குற
இப்ப தாண்டிப் தெரியு
ம் ம் ஆமா கேட்பாங்க ஏ உம்மா அங்க நிங்கிறிங்க வந்து நிக்கர ஆதாரக்கார்டு அதுன வந் பதினெட்டு வயசு ஆயிடுச்சா அப்பிடின்னு அவங்க செக் பண்றாங்க று டக்குன்னு பாத்தாங்க பாத்துட்டுயோ உள்ளுக்கு என்ன வயசு அப்பிடி சொல்லி பாத்துட்டு அப்புரோ ஏ முஞ்ச பாத்துட்டா பேய்க்கிங்க பேய்க்கிங்க
ஓ உனக்கு இப்பதா பதினெட்டு ஆயிருக்கு
இதா இருக்கு
இல்ல அவங்க அவங்கயோச்சிருக்கலா
தோரி வச்சிருக்க பாரு நளா இருக்கற அதா யாருமே எனக்கு இந்த கதக்கள எங்களுக்கு காசு கெடைக்கு அதுக்கு நானக்கு வாங்கி ஆ தொண்ட கட்டு கட்டு கட்டச்சி ஐாய போடித்தா இருக்கு ம் டையே உங்கன போய் எவனு கிட்டரப் ஆ
அப்ப உள்ள கூப்புடு
து சாச்சி சொல்லிட்டே இருக்கு ரோட்ல அங்க இலுத்து விட்டுட்டு இருப்ப வந்துர்ற அப்டி சொல்லிட்டு ஓடி வந்துருக்கு ஓ சாப்புடு சாப்புடு எ அவ சார்ஜர் குடுக்குற அந்த என்ன பண்ணிட்ருக்கு
சும்மாதா
எதோ சவுண்டு கேக்குது
உனக்கு சவுண்டா கேக்குதா
தட்ற மாரி சவுண்டு கேக்குது
சேரி சேரி
ம்
இப்ப என்ன தையல் கிளாஸ்க்கு பழகு
தையல் கிளாஸ் பழகுறோம்ன் இல்ல ஃப்ரியி எனக்கு எதாச்சு ஒரும் பழகணு ஒரு ரெண்டு மண் நேரோ எனக்கு வீட்ல இருக்க எனக்கு புடிக்கல ஒரு மூன்ற மணிக்கு வேற நா நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒரு எட்டு மணிக்கு எனக்கு வீட்டுக்கு வந்தா கூட போது ஏன்னா நீங்க வந்து வந்து நாலு மணி வந்து சாப்ட்டு ரெடி ஆயி போறது ஒரு நால்ர ஆயிருமா அப்போ அஞ்சு ஆறு ஏழு எட்டு மணிக்கு வர எனக்கு அங்க இருக்கணு அப்ப நா எட்டு மணிக்கு மேல எனக்கு வீட்டுக்கு வந்தா போது
சனிக்கெழம அவங்க போயிருவாங்க திஸ்டி நானு சனிக்கெழமதா போவ
அ சனிக்கெழ ஒர் நா வீட்லதா இருப்ப அதுமில்லாம எனக்கு நேத்துக்கு இந்த டைம் இந்த நாள் அப்டியே போணு எதாச்சு ஒண்ணு புதுசா கத்துக்கலா அப்டின் ஒரு இது ஆனா அது ஈவினிங்க்கு மேலதா எனக்கு போகணு
எந்த கிளாஸும் ஈவினிங்க் மேல என்ன இருக்கு
சையா நமக்கு ஈவினிங்தா வேணு எங்க வேலைக்கும் போக முடியாது அதா நா சொல்றத கத்துக்கலா அப்டின் இப்ப நம்ம வேலைக்கு போலன் நெனச்சுக்கோ பத்து மணி ஒன்பதோ மணி இல்லாம வீட்டுக்கு விட மாட்டாங்க நா நம்ம வீட்ல அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க நம்ம கரெக்டா இந்த டைமுக்க நம்ம வீட்ல இருக்கோனும் நம்ம என்ன பண்றது ம் அததா
முடிதாக் ஒரு வேலஸ் சொல்லுச்சு இம்மா வேண்டா காலேஜ் தொரக்கு போது அது இல்லாம அங்க போய் படிக் சின்னவ அ வேண்டான் சொல்லிருச்சு அது வந்துட்டு டெலிவரி பண்ணுவா முல்ல அது வந்து அத் எடி கொடுக்கணுமா
ஏ நல்ல வேலதான
எல்லா நடந்தா ஓ எந்த நேரத்ல எப்டி மாறு தெரியதுலா அட்ரஸ் எழுதி கொடுக்க லாஸ்ட்ல சீசன் டைம்ல துணி மடக்கும்ன்னு சொல்லிருவாங்க
துணி கடலயா
துணி கடயில தா
ஓ நா ஒரு ஒர்க்கு பாத்தே ஆன்லைன் ல்ல இந்த ஆ என்ன அ டெலிவரி நமக்கு த வண்டி ஓட்ட தெரிஞ்சு நம்மட்ட லைசன்ஸ் இருந்தா மட்டு போதுமாமா ஒரு நாளைக்கு அறுநூறு ரூவா எழுநூறு ரூவா நம்ம இனி சம்பாதிக்கலா அப்டின்னு
உம்
அதுதா என்னனு தெரில ஆனா வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணு கம்பல்சரி அதுக்கு இது இருக்கணு
லைசன்ஸா
அதா ஐயோ நமக்கு ஒரு வண்டி ஒருவி தெரியது அந்த வண்டி தல்ல கூட நம்மலால முடியாது அதனால இதுல வேற சரியாவாது எல்லா எடத்துலயு இருக்கு இங்கேயு இ இருக்காம நம்ம ஏரியாவுக்கு சைட்லயு இருக்கு அப்டின்னுந்துச்சு
தெரில
அதுல இருந்துச்சு அப்போ ஒ எதுக்கு வண்டி வோட்டி பழகணு இங்க அதுக்கு நாளேலா இருக்குல்ல அப்டின்னு சொல்லிட்டுக்க
ஆச்சி வெளி நிக்குது இந்த புள்ள உள்ள இருக்கா
ச்ச இங்க பாரு வெளான்ட்டு இருக்கு எலும்பி சாப்ட சொன்னா சாப்டமாட்டேங்குது அவளுக்கு ஒ ஒரு பைய ஃப்ரெண்டாமா பயாசமா என் ஃப்ரெண்டுக்கா பயாஸ் பயம் ப்ரெண்டு பயாஸ் பயாஸ் பயாஸ் அப்டின்னு இருக்கு அதலவு பண்ணதுல சம ஹா உம் ஹம நியசனா சொல்லிரு